ஒ
என்னடி பண்ற
இதோ சும்மாதா நீ இன்னா பண்ற
ஆ நா நா இப்பதா சும்மாதா சித்தப்பா வீட்ல இருக்கே
செர் செரி
பாப்பா தம்பி எல்லா என்ன பண்றாங்க
எல்லாரு விளையாடிட்ருக்காங்க அங்க தம்பிக்குலா ஸ் கூல்லா லீவ் விட்டாச்சா
ஆ ஸ்கூல்லா லீவு விட்டாச்சு டி
ம்
அம்மாவோட தோட்டத்துல இருக்கான்
ஓ செர் செரி
நா இங்க ஐயா தவறிட்டாங்க
செர் செரி
அதனால இங்க வந்துருக்கேன்
ம்
ஊர் பாப்பா ஸ்கூல் போறாளா இல்ல வீட்ல தானா
இல்ல இல்ல இனிமேல் தா ன் அடுத்த மாசம் ஸ்கூல் சேத்தறேன் மேல இருந்து இது இந்த பேபி கேர் மாரி சேர்த்திட்டு அங்க கொஞ்சே பழகுனதுக்கு அப்புறம் ஆ ஸ்கூல்ல சேர்த்தலான்ட் இருக்கேன்
சேர் சரி அ யா என்ன னிது கோயூப் ன்னோம் ஸ்கூல்லல்லா சேத்தன சேத்தலையா இப் இனிமே தா சேர்த்தறாங்களா
இன்னூ எங் எங்கயும் போவே இல்ல இவ
சேர் செரி நா நா நா இது பால்வாடிகீது போயிட்டு இருப்பார் நெனைச்சே
இல்ல இல்ல அதுக்கல்லா போவ்ல அதான் இங்க பக்கத்துல ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மாச நாலாயிர ரூபா கட்டுற மாரி
செரி
ம் அதா அதுக்குத்தான் கொண்டு போய் உட்லான்ட் இருக்கே
சேர் செரி
ம் ம்
சா அ சாப்டியா
ம் சாப்டே
என்ன செஞ்ச இன்னக்கி
சப்பாத்தி சிக்கன் கிரேவி
இன்னிக் செவ்வா கிழம
நேத்து செஞ்சதுடி நேத் செஞ்சே நைட்டு அதா வந்துட்டு சட் இந்த இது கிரேவி அப்டியே வச்சுட்டே அது நாட்டுக்கோழி அ பிராய்லர் ரெண்டுமே செஞ்சிருந்தேனா தம்பிக்கு வேற நேத் தா தண்ணி ஊத்துச்சு கடசி தண்ணி அதனால செய் யோன்மாம ஆ அதனால செஞ்சே
அ ஆ தம்பிக்கு என்ன ஆச்சு
நம்பிக்கு அம்ம போட்ருந்துச்சு
செரி
ம் அதா அப்புறம் சரின்ட்டு அம்ம போட்டு அது கொஞ்சோ முத்தலா எறங்கனதுமே வந்துட்டு சாமி அனுப்புச்சு வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு தண்ணி ஊத்தி வுடேனும் மூணு தண்ணி தெண்ணெ தண்ணி தயிர் தண்ணி அந்த மாரி ம்
சேர் செரி இப்போ என்ன அம்ம போட்டிருந்தது
இது தவுட்டு மாரியம்ன்னு சொல்லுவாங்களா அது
அ ஆ சேர் செரிதே இப்ப பரவாயில்லையா
ஆ பரவால்ல
சேர் சேரி
ஊருக்கேல்லாம் போலய்யா எங்கயும் ‌
ம்ம்ம் இல்ல ஒன்னாந்தேதிதான் பிளாக் தண்டர் போலான்ட்டு இருக்கோம்
சேரி சேரி
க்கும் அவங்க ஃபேமிலிலருந்து வராங்க அவங்க தம்பி ஃபேமிலி அப்பறம் நாங்க அப்றம் அவங்க தங்கச்சி வீட்டல இருந்து வராங்க எல்லா சின்ன சின்ன பசங்க பசங்க தான் அதான் சேரி அங்க போனா நல்லா ஜாலியா விளையாடுவாங்கன்ட்டுதா அங்க போலான்ட்டு இருக்கோம்
சேர் சேரிடி
அது காஸ்ட்யூம்லாம் எந்த மாதிரி போடுறது அப்டின்னு தெர்ல.
ஆ ஆ ஆஅங்க போறதுன்னா போறப்ப சும்மா நார்மலா எப்பொழுதும் போல வெளிய போட்டு போற மாறி ட்ரெஸ் போட்டு போங்க அப்பறம் அங்க போய் வாட்டர் கேம்ஸ்ல்லாம் நிறைய இருக்கும் இருக்கும்ல அதனால அப்பறம் அந்த வீட்ல எல்லாம் நை நைட் இரு நைட்ல போடுவாங்கல்ல பேண்ட்டு டிசர்ட் அந்த மாறி டிராயரு அந்த மாறி போட்டுக்க வேண்டிதான் அப்பறம் என்ன பண்றது அங்க போய் அப்ப நல்ல ட்ரெஸ்ஸையா போட்டு தண்ணில நனைக்க முடியும் அப்புறம் மறுபடி தண்ணில ஆடிட்டு மறுபடி வந்து ஆ துணி மாத்தறக்கு மறுபடி இன்னொரு துணி கொண்டு போணும் அதுக்கு நீ கம்முன்னு போட்டு போற துணிய கழட்டிட்டு ஒரு சின்னதா பனியன் கா க்ளாத்துல எடுத்துட்டு போனோன அங்க போயிட்டு ஆடிட்டு மறுபடியும் அந்த துணிய எடுத்து உள்ள வெச்சட்டு நீ இத மாத்தி போட்டுக்கலாம்
ம்ம்ம்ம் ம் அப்படிதா பண்ணனு ம் அதுதா பண்ணனுமாட்ட இருக்கு
சேரி சேரி
ம்
எங்க உங்க வீட்டுக்கார் அங்க என்ன பண்றாரு
இருக்காரு படம் பாத்துட்டுருக்காரு
சேரி சேரி‌ அப்பா
அப்பா எங்கியோ கடைக்கு போனாரு
வேலைக்கு போலயா
வேலைக்கு நைட் ஷிஃப்ட்
நைட் ஷிஃப்ட்டா சேரி சேரி இப்ப கம்முனு இருந்துக்கறாரா எந்த பிரச்சனையும் இல்லாம
ஆ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல இப்போதைக்கு ஓகேதான் எதும் சொல்லல
ஆஆ
போபோதா தெரியும்
சேரி சேரிடி நீங்க வேற பக்கம் எங்குட்டாவது வீடு கிடு பாக்குறீங்கள இல்ல இங்கியேதானா
இல்ல இங்கயேதான் இருக்கலானுட்டுருக்கோம் வேற பக்கம் எங்கயும் போற மாறி ஐடியா இல்ல அப்பா தனியாதான இருக்காரு ம் அதான் இங்கேயேதான் இருக்கற மாதிரி பிளான்னு
சேர் சேரி
ம்
பா பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்குற
இந்தா பாப்பா வெளையாடிட்டு இருக்கா
சேர் சேரி இப்ப மத்தியானத்துக்கு எது செய்யலையா சாப்
மத்தியானத்துக்கு எதோ ஒயிட் ரைஸ் வச்சுடணு அப்புறோ பருப்பு தா போடணு
ஆ ஆ சேர்ச்சேர்
ம்ஹூம்
வேலைக்கு எங்கேயாவது போலான்ட்டு ஐடியா பண்ணிருக்கியா
ஆ ஆமா அதுதா நானு பிளான் பண்ணிருக்கே
என்ன வேலைக்கு போற மாரி
இது இது சிஸ்டம் ஒர்க் மாரிதா
ம் ம் ம் சேர் சேரி சேரி அப்டின்னா பா பாப்பா ஸ்கூலுக்கு போனான்னா அதுக்கப்புற பையன யார் பாத் துக்கறது அதுக்கப்புறோ
அதா பைய பாத்துப்பாங்க அங்க அவ்ங்க வீட்டுல பாத்துப்பாங்க
ஆ அ
உ அதான் அங்க வுட்டுட்டு போற மாரிதா
அங்க கூட்டிட்டு போற மாறியா அங் கொண்டு போய் வுட்டரதா
ஆமா
சேர் சேரி நீ போய் வாரத்துக்கு ஒருக்கா பாக்கற மாரியா
ம் ஆமா
இருந்துக்குவானா
அ இருந்துப்பா
அப்பன்னா சேரி பிரச்சனை இல்ல
ம்
நானு போய்ட்டு இருந்த வேலையை விட்டு நின்னுட்டே
ம்
அது கால்ல கொஞ்சோ பிரச்சனன்னு சொல்லிட்டு
ம்
மி மிஷின் லா பெடல் பண்ண முடியல
ம்
அதனால வேலைய வுட்டு நின்னுட்டே
சேர் சேரி
அதனால நானு இதேமாரிதா சிஸ்டம் ஒர்க்குக்கு போலா அப்டின்ட்டு ஒரு ஐடியால இருக்கே
ம்
அதுக்குதா போவணு
ம் ம் சேர் சேரி
ம் எங்கயு இன்னக்கி எல்லா வெளியில எங்கயு இன்னைக்கி வெளியெல்லா போலயா
ம் போணு நாளைக்கி ஒரு ரிசப்ஷன் இருக்கா அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போணு
ஆ ஆ ஆ ஆ
கொஞ்சோ வெயில் அதிகமா இருக்கு அதா வெயில் கம்மியானது தா ஒரு மூணு மணிக்கு மேல போலான்ட்டு இருக்கோ
சரி மூன்ணே சாய்ங்கால நாலு மணிக்கே வெயிலு மத்தியானோ மட் மட்ட மத்தியான அடிக்கிற வெயில் மாரிதா அடிக்குது
அப்பற சிஸ் ம் ம் ஆமா அதா சேரி கொஞ்ச வெயில் கம்மியானோன போலா ஏனா ரொம்ப லேட்டாவு போ முடியாது அப்பா வேற வேலைக்குப் போணு ஹா ஹா இல்ல அதுக்கு முன்னாடினா கூட கொழந்தைகள விட்டுட்டு நாம போயிட்டு வந்துக்லாமா
சேர் சேரி
ம் அதனால தா
சேர் சேரி
இங்கதா பக்கத்து வீட்ல இருக்காங்கல்ல அவ்ங்களோடப் பொண்ணுக்கு தா நாளைக்கு ரிசப்ஷன் ஓடி ஓடிப்போய் கல்யாண பண்ணிருச்சு
சேரி
ஆ அதா அப்ற இவ்ங்களா பாத்து ரிசப்ஷன் மாரி வெக்கிறாங்க
சேரி சேரி
ம் ம் நா வேற வெளியதா ஒக்காந்ட்ருக்கனா அந்தா
கொஞ்ச பயமா இருக்குது நம்ம சொல்றதுக்கிது கேட்டுருவாங்களோ அப்டின்னு
ஆமா அப்ற அவளதா
அவளதா ஒரேடியா முடிச்சு கட்டிருவாங்க
ஆமா ம் ம்
நீ எப்பிடி அப்டி சொல்லலா
ஆமா ம் ம் உண்மையத்தான சொன்னோ நம்ம ம் ம்
அதா இந்த கொழாய்லெல்லா கொ இந்த தண்ணி தண்ணி கொ தண்ணி பைப்புக்கடில நடக்கும்ல கொழாயடி சண்ட முடிய புடிச் சுட்டு கொடத்த போட்டு கொடத்த போட்டு அடிச்சிட்டு அந்த மாரிதா நடக்கு ஒங்க வீட்டு முன்னாடி நீ எப்புட்றி அப்புடி சொல்லலா
இல்ல இவங்க வீட்ல லேடீஸ் யாரு இல்ல
ஆ ஆ ஆ ஆ
ஜென்ஸ் மட்டுந்தா
ஆ ஆ அப்ப டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணு அதாவ்து டீசென்ட்டா கேள்வி கேக்கறதோட நிருத் த்திக்குவாங்க எப்டிதானோ ஏ வீட்டுக்காரு வேலைக்கு போலையா
இல்ல வேல இல்ல அ அடுத்த வாரந்தா
சேர் சேரி சேர் சேரி
ம் ம்
ஜாலியா வீட்ல என்ஜாய் பண்றீங்க
ம் ம் அப்புட்லா இல்ல கஷ்டந்தா வீட்ல இக்கிறது
ஆ ஆ வெளில வேலைக்கு போனாவாது டெய்லி எதோ சம்பளம் கெட் டைக்கு எதா சம் இது பண்லா வீட்ல இருந்தாலு கொஞ்ச சிரம
ம் ம் அது ரெண்டு ஒரு கொழந்தயே இல்லாம ரெண்டு கொழந்தையு சேந்து பாத்துக்கிறததெல்லா ரொம்ப கஷ்டோ
அதுக்கு ஸ்னா சாப்பிட்றக்கு போட்றக்கு துணிமணி அது இது சா வீட்டுக்கு செலவு
ம்
எல்லா பாக்கையில ஒரு வழி ஆயிர்ணு
ஆமா அதுவு டெய்லியு அதே ரொட்டீனா ஒரே வேலையே செஞ்சுட்டுருக்க ஒரே மாரியே போயிட்டுருக்கு
அது வேணா கரெக்ட்டு தா
ம் ம்
ம்
எங்கயா போணு எதா பண்ணுன்னாக்கூட எங்க இவங்கள வச்சுட்டு இவங்கள நெனச்சாலே எங்கயு போ முடியாது
ஆமா ஆமா அது வேணா கரெக்ட்டு தா கொஞ்சோ பெருசாவட்டு அப்றோ போலா அப்டின்றுவாங்க
ஆமா
ம்
அது இருந்தாலு என்ச் ம் இருந்தாலு நம்ம வந்துட்டு பண்றது நம்ம பண்ணனு அப்டின்றக்காக தா நானு ஏதோ ஒரு ஒக்கோ வே ஒர்க் போயிட்டோன்னா தெரியாது
ம்ம் சேரி சேரி பாத்து போ
ம் ம்
சேரிடா சேரி நா இரு கூப்புறே எனக்கு வேற இன்னொரு போன் வருது நா என்னன்னு பாத்துட்டு கூப்புறே ம்